தோழி கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க ஆஹ் வணக்கம் தோழி இரவு வணக்கம்
இரவு படுத்திருக்கே தோழி ப்டிங்க
ஆஹ் சாப்டுட்டே தோழி தோச சாப்டே தோசவு சாம்பாரு சாப்டுட்டு அ திருவிழா என் ன்னு ரெண் நாள் கழிச்சி எங்க ஊர்ல திருவிழா அதுக்கு என்ன கட்லா என்ன சேரி கட்லான் ஒக்காந் செலக் பண்ணிட்ருக்கே
நீங்க திருவிழாக்கு எந்த மாரி ச சேரி கட்டுவீங்க தோழி
நானா நா நறைய்ய சேரி கட்டுவம்ப்பா எனக்கு ரொம்ப புடிச்ச சேரியே வந்து அ பட்டு சேரி
பட்டு சேரி
ட்டு சேரி கட்றதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு பட்டு சேரி கட்னாவே எனக்கு ரொம்ப புடிக்கூ அ அது பட்டிகுலர் அந்த கோயிலாண்ட போம் போது எனக்கு பட்டுசேரி தல நெறைய மல்லிப்பூ அ கை கண்ணாடி வளையிலு அது போட்டிட் போறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அது ஆமா என த அந்த மாரி தா புடிக்கு சுடிதார் போட மாட்டே இந்த மூண் நாளுமே நா பொடவ தாங் கட்டுவே ஒரு நாள் காட்டன் சேரி கட்டுவே அஹ் வீட்ல அந்த வ்ய த சொந்தக்காரங்களா வந்டாங்கனா சாப்பாடு போறதுக்கு முடியாதில்லிங்ளா பட்டு சேரி கட்டிட்டு முடியாது அந்த வேல அதனால கொ சா சிம்பிள் சேரி இ மார் காட்டன் சேரி மாட்டி கட்டிப்பே ஆஹ் முன்னாடி நாளு கூழ் ஊத்துற கோயில் வா கோயிலுக்கு மாவெளக்கு படைக்கும் போது மட்டு பட்டு சேரீல ச்சனமா போய்ட்டு வருவே அப்புறோ மூணாவது நாள் வந் ந்து எல்லாருமே எல்லாம் லா ஊ சொந்தங்கள்லா சேந்து இந்த மஞ்ச நீராட்டு விழா மாரி கொண்டாடுவாங்க தண்ணி ஊத்திகிட்டு மேலத் தண்ணி ஊத்திட்டு கலர் போட்டுட்டு அவ்ளோ ஜாலியாருக்கு அன்னிக்கு மட்டு வந்து நார்மல்லு ஒரு சுடிதார் மட்டு போட்டுப்பே அன்னிக்கு மட்டு அதனால் நா டிரஸ்ஸிங் வந்து இப்பவே செல பண்ணி வெச்சுருவோ இந்த டிரெஸ்கு இப்போ நைட் வந்து கரகொ எடுக்கறதுக்கு இந்த சுடிதார் போட்டுட் போணு இந்த சேரி கட்டிகிணு கோயிலாண்டு போகுறதுக்கு இந்த சாரி கட்டிணு இதெல்லாம் வந்து இப்பவே டிஸ்கஷன் போய்னு இருக்கு எங்க நாந்தனார் வேர போன் மேல போனு ஏ ரெடி ஆய்ட்டியா மருதாணி வெச்சுட்டியா நாளைக்கு வந்து மட்டுமானு ஒரே காலு அப்புறம் பாத்தா அதுதா சொல்ற இன்னும் ரெண்டு நாளுக்கு இகுதுமா வாங்க கண்டிப்பா வாங்க வந்து பங்கனா எங்க நாத்தனார் வந் டங்கா ஒரே ஜாலியா இருக்கு பசங்க நாத்தனாருல்லா வருவாங்க டிரெஸ்சு அவங்க வருாங்க ஒன்ன கட்ட கட்டலானு வாங்க ஒரே மாரி கட்டலானு வாங்க
கண்டிப்பா தோழி திருவிழானாலே
ஆமா இங்க இருக்கிற ஃபிரெண்ட்சுங்க எனகு ஓரகுத்திங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே சேர்ந்து என் ஃபிரண்ட்ஸ்ல்லா சேர்ந்து ஆடர் பண்ணிட்டுக்காங்க ஒரு சாரி புளு புளுளா போன டைம் நாங்க பிங்ல கட்டுனோ இந்த டைம் ப்ளூல ஆர்டர் பண்ணியிருக் ங்க வந்துரு அனேகமா நாளிக்கு வந்து னா ப்ளவுஸ் தைக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு இப்போ இப்ப முப்பது சாரி போட்ருக்கோம் ஒன்னா இப்போ நாளிக்கு வந்துருச்சுன்னா ஆ ப்ளவுஸ் தேக்கிற்க்கு டைலர தேட்றதுக்கே செரியா இருக்க போது எனக்கு ஆமா ஆமா அதுதா இப்ப வந்து இப்ப நாங் ஓர் பத்து பேரு ஒன்னாயேடுத்து போய் குடுத் தோண்ணு ச்சுக்கோங்க ஒர்த்தர்க்கு மாத்தி ஒர்த எப் ப்புடி ருந்தாலும் நான் சிக்காய்டும் முப்பத் பேர் ஒன்னா கட்ட முடியாத் யாருன்ன ஒர்த் ர்த்தர் புளோஸூ வர்ல ஸ் மேட்ச்சிங்காக போடுவாங்க வேற கலர்ல யூஸ் பண்ணுவாங்க
கண்டிப்பா.
ஆ அந்த மாறியேல்லா ருக் ப்பா இப்ப நீங்க உங் ஊர்ல திருவிழாலா கொண்டாட்னீங்க ஒன்னாலா போட மாட்டிங்களா
இல்ல தோழி நாங்ளுமே நீங்- நீங்க சொன்ன மாரி போன வருஷ்ஷோலா பிங்க் கலர் தா சாரி எடுத்து குத்தாங்க
ஆமா அ
கண்டா எப்டின்னா ஒரு இருவது பேரு இருவது பேரு கூடி கூடி எடுத்துப்போ
அ அ அ
வோம் பட்டு சாரி காட்டன் சர் காட்டன் சாரிலியே ஒரு பட்டுசாரி வகைகள்.
ஆமா அந்த மார் லுக் க்கு நல்லாருக்கு பட்டு சாரிய விட அந்தளவுக்கு ரொம்ப அழகாருக்
உம் அந்த மாரி பண்ணாங்க அது நா அது பட்டுசேரியு இல்ல காட்டனு கெடையாது அது ஒரு க்ளாத்து ஆனா நல்லாருக்கு.
ஆ ஆமா ஆமா ஆ ஆ ஆ கிராண்ட் லுக்காருக்கு. ப்போ ஆனா காஸ்ட் கம்மி தா ஆ
ஆமாங்க ஆமாங்க தோழி அதே மாரி அதுக்கு புளவுஸ்லா செம்மையா தச்சுடுங்க. அது பின்னாடி நா எப்பயுமே வந்து பார்டர்ஸ் அதிகமா வெப்பே அ கிராண்டா வீ தப்பே ஒரு ஒரு பிளவுஸ் தைக் என்னாலே கிராண்டா தப்பே
ஆமா ஆமா இப்ப திருவிழான்னாவே அந்த மாரி பிளவுஸ் தச்சாதா மட்டம்தா சாரி வந்து நல்லா தூக்கி குடுக்கு கொஞ்சோ க்ராண்ட் தச்சா மட்டுதா நல்லாவேருக்கு இல்லன்னு வெச்சுக்கோங்க அது சிம்பிளா தா தெரியு ஆமா இப்பெல்லா அப்புடிதாப்பா யார் பிளவுஸ்ல ரொம்ப கம் தேக்றாங்க எதனா ஒரு இது வெச்சுதா தேகறாங்க நல்லாவே இருக்காது
எருநூறு ரூபாயதா சொல்லாங்க ஆனா இப்பெல்லா நா தைக்கிற பிளவுஸ்லாம ஆயர்ரூபா
அய்யோ ஆயிர்ரூபா கம்மி இங்க நறைய வாங்கறாங்க இங்க நம்மளே எடுத்து குடுத்துட்றோ கிளத் எடுத்து குடுத்துர்றோ என்ன தேவையான மெட்டீரியல்ல எடுத்து தரே ஆனா கூலியு நறைய வாங்கறாங்க ஆறுநூறு ரூபாய் எழுநூறுூபா சாதா சாரீ சும்மா அதிகமா எல்லா கூட டிசைன்ஸ் எல்லா கிடையாது கொஞ்சம் வைக்கிறதுக்கே அவ்வளோ சொல்றாங்க ஆனா அந்த கட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு க்கூ பர்பெக்ட்டா இருக்கும் நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன தா டையலர் லேடி டைலர் தச்சா கூட ஜென்ஸ் டெய்லர் தைக்கிற மாதிரி அழகு வராது எங்கமே ஆமா லேடிஸ் ஆஹ்
ஆஹ் சரி
எதுனா உன பிரச்சனை பண்ணிவிடுவாங்க ஒன்றும் இல்ல ஷோல்டர் இறங்குற மாதிரி இருக்கும் இல்ல ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்காது இல்ல பேக் எதுனா கொஞ்ச கொஞ்சம் அன்கம்ஃபர மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது அதே ஜென்ஸ் கிட்ட கொடுங்க பாருங்க பக்கா தைப்பாங்க நம்ம ஒரு பிளவுஸ் அவங்களோட ஸ்டிச்சிங்கே வேற மாதிரிக்கும் இந்த ஓவர் லாக்ல இருந்து நீட் ஒர்க் இருக்கும் லேடிஸா கம்பேர் நா கம்பேர் பண்ணி இங்க பார்த்த வரையும் இங்க பெட்டர் வந்து ஜென்ஸுக்கு தா இங்க ஒரு இடத்துல தைக்கிறாங்கப்பா எங்க எப்படி தைக்கிறாங்கன்னா ஆம் கிட்டத்தட்ட அஹ் அஹ் எப்டி சொல்றது ஆ ஹாஃப் த்னார் தா டைமு ஒரே அர ம நேர தா தரம்ப அந்த அர ம நேரத் த்துல அழகா தச்சு தராங்க உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா இங்க ஒரு பர்டிகுலர் ஒரு ப்லேஸ் இருக்குது எங்க ஊர்ல அங்க போயிட்டு ஆஃப் நார்தா வெயிட் பண்ணிக்கூட தச்சு எடுத்து ஒடன்னே கூட எடுத் டு வந்தர்லா அவ்ளோ ஸ்பீடா அங் அவ்ளோ ஸ்பீடு அவ்ளோ ஸ்பீட் கட்டிங்கு டக்குனு கட் பண்றாங்க டக்குனு ஒருத்தர் கிட்ட போது ஒருத்தர் ஸ்டிச் பண்றாங்க ஒருத்தரு ரெடி பண்றாங்க ஒருத்தரு ஊக்கு வச்சு குடுத்துற்றாங்க
கண்டிப்பா தோழி நா எங்க பக்கத்து ஊர்ல நா அத அ பாத் த்துருக்கே கவனிச்சிருக்கே ஆனா ஒரு நைட்டி தைக்க தா போனே ஒரு ரெண் நைட்டி ஆனா வந்து அந்த நைட் ட்டி தக்கை தக்கையில வந்து ஒவ்வொருத்தங்களும் அந்த அளவு பாத்து த சாங்க ஆனா நெறைய ப்ளவ்ஸ் வந்து மா தி மாத்தி ஒரு அந்தெட த்ல ஒரு பத்து பேர் ஒக்காந்ருந்தாங்க ஒருத்தங்க வந்து கை தைக் க்கிறாங்க ஒருத்த ஒருத்தங்க வந்து முதுகு தைக்கிறாங்க அந்த மாரி தச்சுட்டு அப்படியே வந்து மாத்தி வச்ச மாரி இருந்துச்சு
உம் உம் உம் ஆமா ஆமா அப்டிதான்
ஆனா ஃபாஸ்டாருக்கு அந் த அந்த டைலர் மிஷின் வ
இல்ல இது ஊருக்கு ஒண்ணு இருக்குதுப் பா ய ஒன்னவர்ல தெக்குது அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு சென்னைல த சென்னை சில்க்ஸு சரவணா ஸ்டோர்ஸ்ல மட்டுந்தான் வந்து இந்த ஒன் அவர்ல தெச்சு குடுக்கற மாறிலா இருந்துச்சு அப்ப அப்போ என்னோட பீரியட்லே அஹ் டூ தௌசன் ஒண்ணா டூ தௌசன் ட்டுவெல்லு அப்பவே வந்து சுடிதார்லா ஆன்தஸ் பாட் அப்யே தெச்சு குடுத்துட்டு வந்துருவோ அப்ப சார்ஜ் டூ ஹண்ரடோ த்ரீ ஹண்ரட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க சுடிதார்க்கே பிளவ்ஸ்ல ஒன் அவர்ல ஸ்டிச் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி ராபிட் மாரி வச்சிட்றாங்க இப்ப ஊருக் ஒன்னிர்க் குதது ரொம்ப அர்ஜென்டா இருக்றவங்களுக்லா வந்து அந்த எடத்துக்கு போனோனா ஒன்னவர்ல டூ ஆர்ஸ்ல வந்து தெச்சுட்டு வந்துர்லாம் அது ஓகே தா ஒர் நாள் ரெண்டு நாள்ல்ல வெயிட் பண்ணவே தேவல ஆன்த பாட்டவுங்ககிட் நெறைய மெட்டீரியல் இருக்குதில்லைங்ளா அப்பவே அது மேட்ச் பண்ணி அப்பவே முடிச்சு
கண்டிப்பா தோழி
உம்
தோழி அதுவந்து டு நா உங்களுக் வந்து காஞ்சிபுரத்துல எடுக்குற சேரி ரொம் ரொம்ப புடிக்குமா இல்ல உங்க ஊர்ல எடுக்குற
இல்ல காஞ்சிபுரொ பட்டிகுலர் காஞ்சிபுரம்ல நறைய எடுத்திருக்க காஞ்சிபுரத்துல அ ஒரு கல்லாணு பர்ச்சேஸே நாங்க அங்கதா பண்ணோ எனக் வந்து ரொம்ப சேட்டிஸ்ஃபைடு ஆனது வந்து காஞ்சிபுரம் என்ன ஸ்பெஷல் என்னா அங்க ஒன்னு கைத்தறி ஸ்பெஷலு கைலே பண்ணி தராங்க இன்னோனு கலர் அந்த மாரி நெறம் வந்து அங்க கெடைக்கவே கெடைக்காது ஆமா காஞ்சிபுரத்துல பெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த கலர்தா இந்த காமினேஷன்க்கு இந்த காமினேஷன் நம்ம எதிர்பாக்காத கலருங்கல்லா அங்க கெடைக்கு வேற எந்த நீங்க எங் ர்ல எங்க தேடுனாலு கலர் காம்பினேஷன் அங்க கெடைக்காது காஞ்சிபுரத்துல கெடைக்கிற மாரி நெஜமா கெடைக்காது ந காஞ்சிபுர ஊரு ஒரு மார் ரசிச்ச ஊரே கெடையாது அவ்ளோ அழகா இருந் செல ஊருங்க
இல்ல தோழி இப்ப வந்து இப்ப வந்து மெட்ராஸ் வந்து வேற மாரி மாறிடுச்சு காஞ்சிபுரம்லா வேற மாரி மாறிருச்சு நா இப்ப ரீஸன்டா சுத்தி பாக்கறதுக்காக போயிருந்தோ
ம்
எ பாக்கர்துக்கு கொஞ்சோ கஷ்டமா இருந்துச்சு ஏனா இன்ன எந்த மாதிரி இருந்த ஊ இப்பே எந்த லெவல்ல இருக்குன்றது
அறிஞர் அண்ணா அண்ணா அண்ணா பொறந்த எடோ அதுதா
ஆ
அ அண்ணா வாழ்ந்த எடோ அதுதா
கண்டிப்பா தோழி அதே மாரி அந்த காஞ்சிபுரம் பட்டு சேரீ எல்லா பாத்தீங்ன்னா அதே ஒரு ரிக் க்காது ஆ இன்னு பாச நல்லால்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாரி இருக்காது அது ஒரு டிஃபரண்ட்டா ஆனா பட்டு சேரீ சுப் ப்பரா இருக்கோ அதெல்லா பெரி
ஆமா காலோ காலோ ஆன் ட்டு வரும் பா அது அந்த அந்த மாரி வந்து பியோர் வந்து எங்கமே இருக் கெடைக்காது அதுக்கு பேர் போனேதே அங்க துதா எ காஞ்சிபுர பட்டு விட காஞ்சிபுரத்தில வந்து அந்த பட்டுப்புழு வளத்துல வந்து ரொம் போ அப்ரிசியேஷன் பண்ணாங்க அங்க பட்டு புழுவு ஃபஸ்ட் அங்க து வளத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதோட பட்டுப்புழு வளத்து அதுலந்து நூல் எடுக் குமா நீங்க பாத்திருக்கிங்ளா அத டைரக்டா
இல்ல தோழி நா டேரக்ட்டா பாத்தது இல்ல ஆனா சேரீஸ்ல்லா பாத்துருக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு
நானு அத பாத்துருக்கே நா அனுபவிச்சிருக்கே அந்த பட்டுப்புழு வளத்து எப்பிடி வளக்குறாங்க அந்த வளத்துலுந்துனு எப்பிடி எடுத்துட் போறாங்கன்றது வந்து நானு கண் கூடா பாத்திருக்கே
இல்ல நா கேள்விப்பட்ருக்கே எப்டின்னா அந்த பெரிய பெரிய புழுவெல்லா வர் ரும் பத்திங்ளா அதுல நூல் எடுப்பாங்க அது சைனீஸ் காரங்க இருக்காங்க பத்திங்ளா
அ அ அதுதா நெறைய பண்ணுவாங் நீங்க வீடியோ பாத் த்தத விட டேரக்ட்டா பாத்துருக்கே பட்டு பூச்சி வளத்து அத எடுத்துட்டு போய் ஸு சுடுதண்ணில போட்டு அத நூலு எப்டி எடுக்கறாங்க பட் டு பூச்சி எப்டி வளக்கறாங்க ஃபஸ்ட்டு பட்டு செடியிலந்து எப்டி அந்த பட் துப் புழுவு எடுக்கறாங்கன்றது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தின்னு பாத்திருக்கே‌ நான் அவ்ளோ அரும்மியாருக்கு நெஜமாவே அரும்
எனக்கு இப்பதா வந்துச்சி நா ஆல்ரெடி பாத்திருக்கே ஆனா வந்து டேரக்டா பாத்தது இல்ல பண்ணி பாத்துட்டுருக் து எல்லா வந்து அந்த பட்ட பூச்சி நீங்க சொல்ற பூச்சி புழுவு மார்ருக்கூ ஆ ந்த நூல் எடு ட்டு ஒரு சைனீஸ்காரனா எடுத்து பண்ணுவா
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப் ப்ப நா இன்னோரு இணைப்புல வந்து உங்குளுக்கு அந்த பட்டுப்புழு எப்டின்றது ந நா அ ப்டே எக்ஸ்பிளைன் பண்றே நன்றி நன்றி தோழி நன்றி தோழி ம்